உம் தம்பிஸ் நல்லா இருக்கே நீங்க எப்படி இருக்கீங்க தம்பி கேக்குது தம்பி சொல்லுங்க
அஹ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கே தம்பி நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேகா சாப்பிட்டீங்களா
ஆஹ் சாப்பிட்டாச்சுப்பா நீங்க சாப்பிட்டீங்களா
ஆஹ் சாப்பிட்டேங்க்கா என்ன சாப்பிட்டீங்க
இன்னைக்கி மோர் சாதம்ப்பா மோர் சாதம் சாப்பிட்டோம்
சூப்பர்க்கா வீட்ல அப்பா அம்மா எல்லாரு எப்டி இருக்
எல்லா நல்லாருக்காங்கப்பா எல்லாம் நலம்
சூப்பர்க்கா என்ன சா என்ன மதியத்துக்கு சமைக்கிறிங்க
முருங்கெல சாம்பார்
ஓகே ஓகேக்கா ஆ எதாது ச வெயில் அதிகமா இருக்கு எங்கயாது வெளிய போனிங்ளா என்ன
வெய்யில் செம வெயில் பா நேத்து கோவில் போனோ சிதம்பர நடராஜர் கோவில்
ஆ சூப்பர்க்கா
ம் கோவில் போய்ட்டு வந்தோம்ப்பா
இப்ப எப்டி இருக்கு இங்க இப்ப கோயில்க்கு எப்டி வெயில்ல அவ்ள தூரம் போயிட்டு வந்திங்க
கோவில் வெய்யில்லா
சொல்லுங்க என்னாச்சு
வெய்யில் வெய்யில் ஜாஸ்தி தாம்ப்பா ரொம்ப ஜாஸ்திபா கொழந்தைங்கள அழச்சுட்டு போக முடியில கையில ஜூஸ் பாட்டலோட தாம்ப்பா போனோ வீ வீட்லயே லெமன் ஜூஸ் போட்டுக்குட்டோ போட்டுகிட்டு அழச்சிட்டு போனோம்ப்பா
சூப்பருக்கா நல்ல ல ஆக்சுவலி அது வந்து ரொம்ப நல்லது இல்லியா து வெயில் நேரத்துல குடிக்கறது இது மாரி ஜூஸ் ஐட்டம் பரவால்லக்கா அப்ற எப்டி தரிசனலா எப்டி முடிஞ்சுது
ஆ தரிசன நல்லபடியா முடிஞ்சுது அதாம்ப்பா வெய்யில் ஒன்னு தாங்க முடியல ரொம்ப ஜாஸ்தியான வெய்யிலு
சூப்பர்க்க இந்த நேரத்துல எழநில்லா சாப்டுங்க எழநி நொங்கு கெடை
ஆ எழநி எழநி இங்க கிராமந்தாம்ப்பா எழநிலா சாப்டுவோம்ப்பா கிராமத்துல ஒரு பன்னெண்டு மணிக்கா பாத்தா எழநி வெட்டி சாப்டுவோ
ம் ம் ம் எ எளநினா எப்டி காலைலயே சாப்டறிங்ளா வெயில் வெறு வை த்துலயே சாப்டறிங்ளா இல்ல எப்டி
இல்லப்பா மதிய ஒரு பன்னெண்டு மணி பன்னெண்டு மணி கால சாப் பாடல்லா சாப்ட்டு ஒரு ரெண்டு மூணு மணி நேர பிறகு சாப்டுவோம்ப்பா எளநி வெட்டி சாப்டுவோ
ஓ சூப்பர் சூப்பர்ங்க அதுக்கப்புற வந்துட்டு நீங்க நுங்கெல்லா கெடைக்குமா உங்கூர் சைடுல
ஆ இப்ப கெடைக்கலப்பா அந்த கிராம சைடு மர எல்லா வெட்டி போயி எதோ ஒரு சில எடத்துல கெடைக்குதுப்பா நொங்கு அப்டி இல்லனாலு பக்கத்துல வாங்கறோ இப்ப ஒரு மூணு பீஸ் மூணு மூணிதுதா தராங்க அது வந்து பாத்தா முப்பது ரு பா நாப்பது ருபா அது வாங்கி சாப்படறோம்ப்பா கிராம சைடு கூட இப்போ நொங்கு அதிகமா கெடைக்கறது இல்ல
ஆமாக்கா ஆக்சுவலி பாப்ப இப்ப வந்து பாத்திங்னா பன மரமே நெறைய எடங்கள்ல
ம் எல்லா அழியுதுப்பா ஆமா
ஆமாக்கா பயன்படாதுன் சொல்லிட்டு எல்லாத்தையுமே இப்ப வந்து இது பண்ணிட்ருக்காங்க
ஆமா
என்ன சாப்ட்டிங்ளாக்கா எதாவுது இப்போ மதியத்துக்கு
மதிய இதுக்கப்புறந்தாப்பா சாப்படணு அதா எளநி இதோ வெட்டி அப்பா வச்சிருக்காங்க இதுக்கப்பற தாப்பா சாப்படணு ஒரு
அ இந்த இப்ப வந்துக்கா இந்த வெய்யில் டைம்ல வந் து நம்மளுக்கு இப்ப ரொம்ப வெய்யில் அதிகமா இருக்கு இல்லிங்ளா அதுல வந்து தர்பூசணி பழல்லா நறையா சாப்ட சொல்றாங்க
ஆமாப்பா இல்லப்பா அங்க பாத்தோனா ஆ தர்பூசணி வெள்ளேரி இங்க பாத்தோனா தோட்த்துல வெள்ளெரிக்கா போட் ருக்கோம்பா பிஞ்சாவே பறிச்சு சாப்ப வெள்ளெரி பழோ
சூப்பர் கா
தோட்டத்துல போட்டிருக்கோம்ப்பா வெள்ளேரி பழோ கூட நேத்துதா அறிஞ்சு சாப்பிட்டோம் ஒரு பழோ ஆ வெள்ளெரி பிஞ்சு இதெலா அங்க இருக்குப்பா இங்கேயே நாங்க வயல்லே போட்டிருக்கோ
சூப்பர்க்கா எப்படி ஆ வெள்ளரி வெள்ளரி பழமும் இருக்குங்களா இல்ல வெள்ளரி கா மட் டு
இல்லப்பா வெள்ளேரி இதுக்குனே வந்து அந்த வெள்ளேரி பிஞ்சு இருக்குல்லையா அது ஃபுல்லாப் பெருசாகற அளவுக்கு விட்டுருவோம் அது பழமா வந்துடும் அதப் பாதிக்கு ஒரு மூணு நாலு பழோ இருக்கு இன்னமு இருக்கு ஒரு ஒரு நாள் விட்டு விட்டு சாப்பிட்றதுப்பா
சூப்பருக்கா சூப்பர் அந்த வெள்ளரி பழத்துல வந்து இந்த சக்கரை நாட்டு சக்கரை எல்லா வச்
உம் ஆமாப்பா நாட்டு ஆ நாட்டு சக்கர தான்ப்பா அது வெறும் ப்பழம் சாப்பிட்டாவும் டேஸ்டா இருக்கும்ப்பா இது எந்த மருந்து எதுவுமே போடாத ருக்குறது
சூப்பருக்கா இந்த மாதிரி வெயில் நேரத்துல இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது அதுவும் ஆஹ் எந்த வித கலப்பட மருந்துகள் எதும் பயன்படுத்தாம சாப்பிடடுறது உடம்புக்கு ஆரோக்கியமா இருக்கு இல்லிங்களா
கிலாம் வெயில்லாப்
இந்த சைல்ல ரொம்ப அதிகமா இருக்குக்கா வெளியேப் போக முடில
இங்கேயும் அப்படிதான்ப்பா பிரச்சனை அதுவு கொழந்தைங்க இப்போ வந்து ஹாலிடேக்கு இருக்காங்க சுத்தமா வெளியிலயே வ விர விடுறதே இல்ல வீட் லே இருக்கிறது அந்த அளவுக்கு ஜாஸ்தியா இருக்கு அம்மா போட்டுறதுப்பா கொழந்தைங்களுக்கு வெய விட் வட்டாலும் வெய்ய டைம்ல போ சொன்னாலும் அம்மா போட்டுறது
கண்டிப்பா வெயில் நேரத்துல வெளியே கொழந்தைங்கள அனுப்பாதீங்க பத்திரமா வீட்லயே வச்சிருங்க மதியமா ஒரு ப மூணு மணிக்கு பிறகு வெயில் கம்மியான பிறகு நீங்க குழந்தைங்கள வெளியே விளையாட அனுப்புங்க
அது சண்டே ஆனா குழந்தைங்களுக்கு எண்ணெய் வச்சு ஆ வீட்லயே வந்து எள்ளு இருக்கு தெரியும் ஆ எள்ளு அந்த எள்ளு உம் எள்ளு எடுத்துட்டு வந்துப்பா ஆடி வீட்டுல வச்சுப்போம் எண்ண செக்கெண்ண ஆடி வீட்டுல வச்சுக்கிறது அதை வந்து பசங்களுக்கு பாத்தோன்னா ஞாயிற்றுக்கிழமை தலைல வச்சு தேய்ச்சி சூடு தனியுன்றதுக்காக தேய்ச்சி குளிக்க வைக்கிறது பா அது
சூப்பர் சூப்பருக்கா அப்படிதான் கண்டிப்பா சம்மர க்க நம்ம கடந்து போனோம் அஹ் ஞாயிற்றுக்கிழமை ஆக்சுவலி வந்து பாத் தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து எண்ண தேயச்சி குளிக்க கூடாது சொல்லுவாங்க கா இங் இந்த சைடூல
அப்டிங்களாப்பா இங்க வந்து ஆஹ்
சனிக்கிழமை தான் எண்ண தேச்சு குளிப்பாங்க அப்டின்னு சொ
ம் இந்த சைடுல்லா சண்டேன்றதால எல்லோருக்கும் லீவா இருக்கும்ன்றதாலப்பா அன்னைக்கு காலையிலயே வச்சு ஒன்பது பத்து மணிக்குள்ள குளிக் கவச்சு கொழந்தைங்கள அழச்ச்சிட்டு வந்துரத்தூபா இப்ப ஹாலிடேன்றதால அது சாட்டர்டே கூட வச்சு குளிக்க வைக்கிறது ஃபேமிலியில எல்லாருமே வச்சுப்போம்ப்பா நல்லெண்ண
சூப்பர் சூப்பருக்கா அதுவும் இந்த டைம்ல குளிக ஆக்சுவலி நம்மளுக்கு வெயில் டைம் இல்ல மொத்தமா எல்லா நேரங்களிலுமே பாத் பாத்தீங்கன்னா உடம்பு சூட்டுனாலதான் வியாதி வருதுன்னு சொல்றாங்க டாக்டர்ஸ்ங்க
அதல இந்த மோட்டர் தண்ணி வசதி இதல்லா நல்ல பம்பு செட்டு எலாம் அந்த மாதிராம் வச்சிருக்கோமா நல்லா வெயில் டைம்ல அந்த குள்ள விட்டனா நல்லா ஆடி பாடி விளாண்டுட்டு கொஞ்சம் வெய்ல் டைம்ல அந்த தண்ணியில உட்டேனா அப்புறம் வருவாங்க எல்லாரையும் அழைச்சிட்டு வந்துடுவே
சூப்பர் சூப்பர்கா கண்டிப்பா எப்படியோ ச வெயில்ல நீங்க வந்து சர்வே பண்ணிட்டு இருக்கீங்க எப்படியாவது நம்மளும் கடந்து போகணும்ன்ட்டு இப்ப கூட நியூஸ்ல ஏதோ வந்து ட்டு வெப்பம் வந்து இன்னும் அதிகரிக்கும் காலநிலை மாற்றம்னு என்னமோ சொல்லிட்டு இருக்காங்க
ஆமாப்பா
சோ நம்மதான் சரியா இந்த வெயில் காலத்தை கடந்து வரணும்னு நினைக்கிறே அதுக்கப்புற அப்புறம்கா இந்த நுங்கு எல்லா வந்து இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா ஒரு நாலு நுங்கே முப்பது ரூபான்னு நீங்க
ஆமாம்ப்பா நாலு நுங்கு அந்த நாலுந்த இது கண்ணு மாரி மூணு இருக்கு பாருங்க அந்த இது ஒரு
ஆ ஆமா உள்ள ஒரு அந்த
அந்த சொல்லன்னு சொல்லுவாங்க நாலு சொலை மூணு சொழபாங்க பாங்க ம் அதுவேப்ப மூணு சொல வந்து முப்பதுபா ஒரு ஒரு ஒரு இடத்துல முப்பது ஒரு இடத்துல நாப்பது இப்ப நொங்கே சுத்த எடுக்கலப்ப கிராம சைடு
இங்க இருக்குதுக்கா இந்த சை எங்க ஊர் சைடல பாத்தீங்கன்னா நுங்கு மரம்ல்லா இருக்குது அறுக்குறதுக்கு ஆ ல் தா இல்ல ஒரு நாள் போயிட்டு அருத்துட்டு வரணு இப்ப இந்த டைம்ல நறைய அருத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க்கா பசங்க
ம் அதான்ப்ப அந்த சைடு எங்க மரமே இல்ல மரமே அழிஞ்சு போச்சு இந்த சைடலா எங்க கிராம சைடு எல்லா பா்த்தீங்கன்னா நுங்கு மரம் அப்ப நாங்க இருக்கிறப்பல்லா ஆ அவ்வளவு நொங்கு ஒரு வாங்க எடுத்து ட்டு போய் ஒரு அழக்க எடுத்துட்டு போய் கிட்டவே இருக்கு நாங்களே போய் பறிச்சட்டு வந்து வெட் ட்டி சாப்ட்றது மாங்காய் பறிச்சு சாப்டடுறது இப்போல்லா அந்த மாதிரி இல்ல நொங்கே மா இதாயிடுச்சு
கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா அது வந்து யாரும் பயன்படுத்ததல்லை எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கா இப்ப ரீசண்டா கூட எதுலயோ ஒண்ணு படிச்சன் நினைக்கிறே ஆ கலப்படம் இல்லாத ஒரே ஒரு பொருள் இப்ப இருக்குதுன்னா அது நொங்கு மட்டுதானா தேங்காயில கூட நம்ம மருந்து வைக்கிறோ தேங்காய் மரத்துல சோ பனை மரம் மட்டும்தான் எந்த வித கலப்படம் மருந்து எதுவுமே இல்லாமே நேச்சுரலா கிடைக்கிறது
ம் ஆமா தம்பி பான நொங்கு மட்டும்தான் ஆமா
கண்டிப்பா அது எல்லாமே பயனுள்ளது அந்த எலையில இருந்து மரத்தில இருந்து பழ
ம் ஆமா தம்பி
அப்புறங்க வேற ஏதாவது பழங்கள் ஏதாவது ஜூஸ்
அதான் நாங்க மோஸ்லி நாங்க பார்த்தோனா நாங்க வந்து இது பப்பாளி பழம் இந்த மாதிரி வெள்ளேரி பிஞ்சு கொள்ளையில போட்டுறது பண்றது எளநி
ம் ம்
மாரிலாம்ப்பா இயற்கை ஐட்டம் மோஸ்ட்லி நாங்க எல்லா பேமிலியா எடுத்துக்கிறது
கண்டிப்பா இந்த நேரத்துல தண்ணி அதிகமா குடிக்கணு
ஆ தண்ணிப்பா பானை தண்ணி தான்ப்பா வச்சு குடிக்கிறது பானையில காலே எடுத்து த்து வச்சருவோ கீழே மணல் கொட்டி பானை தண்ணி தான் யூஸ் பண்ணி நாங்க குடிக்கிறது
சூப்பர் சூப்பருக்கா ரொம்ப ஆரோக்கியமானது இல்லையா பாண தண்ணி நீங்க இது அது அது பேரு என்னக்கா சீரகத்தை கொதிக்க வச்சுட்டு சுடு தண்ணி அ அந்த தண்ணிய வந்து ஆஹ் அது கொடுத்தாலுமே வந்து நல்லதுன்றாங்க கொழந்தைகளுக்கு ஜீரண சக்தி இருக்கு ஆனா அது சாப்பிட்டோனா வெறும் வயதுல சாப் டோனா உடல் கம்மியாவுன்றாங்க தொப்பை கம்மியாவுன்னு சொல்றாங்க
உம் ஆமா ஆமாப்பா நானும் ஒரு டூ மந்த்அது பிக்கப் பண்ணிட்டு தான் வந் தா அப்புறம்
ஹ
அப்புறம் பண்ணல அப்புறம் விட்டுட ப்பா
உங்களுக்கு வெயிட் லாஸ் அதாவது அது மாதிரி உடல் எடை இழப்பு ஏற்பட்டுச்சுங்களா எப்டி
எனக்கு நானே வந்து குண்டாதான் பா இருக்கே வெய்ட் லஸ் ஆகணு ஆகணுன்னு பாக்குறே ஒன்னும் ஆக முடியல நானும் கிராம சைடு ஆடிக்கிட்டு ஓடிக்கிட்டு கொல்லைக்கு வயலுக்கு போகறது அங்க போறது இப்படிதான் இருந்துகிட்டு இருக்கேன் ஒன்னும் உடம்பு அப்டிதான்ப்பாருக்கு
ஸ்கிப்பிங் பண்ணுங்க அஹ் ஸ்கிப்பிங் பண்ணி பாருங்கக்கா அது ஓவரால் எல்லா பாடியுமே வந்து ட்ரு இது பண்ணோம் சோ ஆக்டிவிட்டி கொடுக்கும் ஃபேட்டு எக்ஜ்ட்ரா எக்ஸ்ட்ரா இருக்கிற கொழுப்புகள் எல்லாமே கம்மி பண்ணும்
ம்ம் இப்ப முன்னாடி அப்டிலாம் இல்லப் பா இப்ப பேபி எனக்கு ஆஹ் நன்றிப்பா நன்றிப்பா